ஹலோ
கேக்குதா
ஆ கேக்குது
ம் என்ன பண்ற
சும்மா இருக்கே
ம் போர போரடிக்தில்ல
ஆமா நா ரிக்வஸ்ட் குடுத்த பாத்தியா
குடுத்துட்டியா
குடுத்துட்டே
எப்போ
இப்பதா
நிம்ஷோ நா பாக்குற போய்ட்டு ஆக்சப்ட் பண்றே என்னன் இருக்கு ஒ ஐ என்ன எழுதிருந்துச்சு சரி நா பாக்குற பாக்கறே போய் பாத்துட்டு ஆ பாத்துட்டு இது பன்ற ம்
அப்றோ காலேஜ் எல்லா செட் ஆயிருச்சா
காலேஜ் எல்லா என கேள்ஸ் காலேஜு அதா மத்தபடிக்கி செட் ஆயிருச்சு என்ன தெரியாம ரெப்புகு கை தூக்கிட்ட
அதுனால அலைய விட்டுட்டு இருக்காங்க அவ்ளோதா
ஆமா ம் எனா பண்றது
நைட்டு ஒழுங்காவே தூங்கல
ஏ
ஆமா என்னனு தெரியல நேத்து நைட் இல்ல காலைல இல்லயாப்போவு ஒரு மணி அந்த மாரில தூங்கிடுவே
ம்
இங்க பன்னெண்டு மணிக்குள்ள படுத்துருவே ஒரு மணிக்குள்ள தூங்கிடுறே ஆனா
ம்
எப்ப எணிப்பே ஒரு பத்து மணிக்கெல்லா தா எணிப்பே காலைல காலையில பத் து மணி இப்போ ரீசெண்டா அந்த மாரி எழுச்சிட்டுருக்கே ஒழுங்கா எண்கிணுனு சொல்லி பத்து மணிக்கு எழுச்சிட்டுருக்கே இல்ல பன்னெண்டு மணிக்கு தா எழுந்திருப்பே பத்து மணிக்கு இப்போ எந்திச்சிட்டு இருக்கே ஆனா எனக்கு வந்து நேத்துக்கு என்னாச்சு அ இன்னிக் காலைலந்து ஒரு ஆறு மணிக்கு முழிப்பு வந்துது அதுக்கப்றோ நா தூங்கவே இல்ல ஆமா அதுக் முழிப்பு வந்துச்சு தானா அதுக்கப்றோ நா தூங்கவே இல்ல ஏன்னே தெரில சும்மாவே படுத்திருந்தே
ச்சும்மாவே படுத்துட்ரிந்த நா உனக்கு எத்தன மணிக்கு தெரியுமா ஒரு நைன் ஃபட்டி நைன் தேட்டியா இல்ல லெவனானு தெர்ல லெவன் ஓ கிளாக்குனு நினைக்கிறே ஆ குட் மார்னிங்னு அனுப்புன நா சரி என்ன இவ இன்னு ஈவினிங் ஆயிடுச்சு ஒரு ரிப்ளையு பண்ணலேயே
அதா நா அந்த டென்ஷன்லயே வேற சுதிட்டு இருந்தேனா அதும் இல்லாம நீ என்னோட இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணு நா இந்த இதுல மட்டுதா வாட்ஸ்அப் பாக்குவே வாடஸ் ஃபஸ்டு பாக்க மாட்டே இன்ஸ்டா மட்டுதா பாக்குவே ஆனா இப்ப என் கையில ஃபோனு இருக்குனு ஆ மெசேஜ் பண்றே ஆனா ஒர்க்கு இது பண்ற டைம்ல வந்து வாட்ஸ்அப்ல என்னோட நம்பர் இருக்குல்ல நீ ஃபோன் பண்ணில்ல ஆ அந்த நம்பரில அந்த நம்பரில மெசேஜ் பண்ணி
ஆ சேரி சேரி
எனா அதுலதா நா பாக்குவே இதுல வந்து இது மோஸ்ட்லி என் தம்பிக்கிட்டேயே தா இருக்கு இந்த ஃபோனு
ம் சேரி சேரி
அவன் தா கேம் விளையான்டு சுத்திட்டு இருப்பா நா இது அவ்ளவா எடுக்கவே மாட்டே லவன்து
ஓ ஏன் தம்பியு லவன்த்துதா ம் அப்புறோ வீட்ல எல்லா எப்டிருக்காங்க
எல்லா இருக்காங்க எல்லா தூங்கியாச்சு
எல்லா தூங்கியாச்சா
ம்
அம்மா தூங்கதா இவ்ளோ நேரொ ஆகு ஒரு நாளளா நால்லா ரொம்ப காலையில ஆயிர்ச்சி அப்ப கூட எனக்கு தெர்ல அப்டியே சொல்ற இப்டி ஆகூ ஆ வேற என்ன ம்
அப்புறோ ஒனக்கு ஒனக்கு என்ன ஃபுட்ஸ் எல்லாம் புடிக்கூ
என்ன திங்ஸா
ஃபுட்டு ஃபுட்டு சாப்பாடு
சாப்பாடுன்னா எனக்கு பிடிக்கூ சாப்பாடுனாலே எனக்கு பிடிக்கூ அல்வா தவர
என்னது
அல்வா அல்வா தெரியுல அல்வா தவற எனக்கு எல்லாமே சாப்ட புடிக்கூ அ அ ச்சீ அது பாத்தாலே எனக்கு வாமிட் வந்துரு அந்த ஸ்மெல் அ தூக்கொ வந்துருச்சி எனக்கு அந்த ஸ்மெல் கேட்டாலே
ம்
அந்த ஸ்மெல்லு அந்த எங்கதா எனக்கு வந்துட்டாலே எனக்கு ஒரு மாதிரி ஆயிரு எனக்கு புடிக்கவே புடிக்காது நல்லா சாப்புடுவே நா
இப்ப வந்து இப்ப வந்து நா என்ன பண்ணன்னா ஆ எங்க அண்ணா ஒருத்தவுங்க இருக்காங்க தெரிஞ்ச ஒரு அண்ணா அந்த அண்ணாக்கு வந்து கேட்ட ண்ணா இந்த மாரி இப்போ பி எஸ் சி எடுக்கறதா இருந்தா ஃபீஸ் என்னவா இருக்கூ அப்டின்னு சொல்லி கேட்டேன் அந்தண்ணா வந்து நா ஒனக்கு காலேஜோட நம்பர் தரேன் நீ வேணா பேசிக்கன்னு சொல்லிட்டாங்க அப்போ
உனுக்கு என்ன நீ எனக்கோ எனக்கொரு ஹெல்ப் பண்ணு என்ன தெரியுமா நீ எந்த காலேஜ் ஜாயின் பண்றான்னு எதாவ்து ஐடியா இருந்தா நீ அந்த காலேஜ் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணு நா உனுக்கு வந்து அந்த காலேஜோட ஃபீஸ் டீட்டியெல்ஸ் ஹாஸ்டல் அது மாரி எல்லா அந்த டீட்டியெல்ஸ் ஸெல்லாம உனக்கு சொல்ற
அதெப்டி
அது எங்க க்ளாஸ் பசங்க அப்டி அவுங்களுக்கு தெரியு அந்த நாலா எந்த காலஜ் ஜாயின் பண்ணும் போது அவுங்கதா எங்க கிளாஸ் பசங்க அந்த டீட்டியெல்ஸ்லா எனக்கு சென் பண்ணாங்க அந்த காலேஜ் டி எல்லாமே அங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எவ்ளோ இது எல்லா தெரியு எல்லா வரு ஆ ஆமா நீ எனக்கு எனக்கு நீ எந்த காலேஜ் பண்ண வாட்ஸ்அப்வ பண்ணா கூட நா இந்த காலேஜோட ஆ டீட்டெய்ல்ஸ் எல்லா சொல்ற
நா வாட்ஸ்அப்ல பண்றே அந்தண்ணா அந்தண்ணா வந்து நா கேட்டு சொல்றே நா என்ன சொல்லிட்டே அண்ணா நீங்களே கேட்டு சொல்லுங்கணா அப்டின் சொல்லி சொல்லிட்டே அந்த அண்ணா செரி கேட்டு சொல்றேன் சொல்லிட்டு அதுக்கப்ற ஃபோனே வண்ல
நீ வீட்ல இருந்துதான போற ஹாஸ்டல்ல இருக்க மாட்டல அப்டினா செமஸ்ட்ரு செம் ஃபீஸ் மட்டு தெரிஞ்சாப் போதுதான உனக்கு
ஆமா செம் ஃபீஸ் மட்டு தெரிஞ்சா போது
ஆ அப்பிட்னா நீ எந்த காலேஜ் சேரலானு ஐடியா இருந்தா எனக்கு அந்த காலேஜ் நேம் வாட்ஸ் அப்ல சென்ட் பண்ணு நா வந்து அவ்ங் அதோட டீட்டெய்ல்ஸ் எல்லா சொல்லறே
ஆ சேரி எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பைய அந்த காலேஜ்ஜுலதா படிச்சா இப்ப டிஸ்கண்டினியூ பண்ணிட்டா
அச்சச்சோ அப்டியெல்லா போர் ஆயிரு நம்
அ ஒரு ஒன் இயருக்கு வந்து அ ஒன் இயருக்கு ஒன் லேக்காமா
ஒன் லேக் செம் ஃபீஸ் மட்டுமா
செ ஆ இல்ல செம் ஃபீஸ் வந்து ஒன் இயருக் கு அம்பதாயிர ஓ சி ஒன் ஒரு செம்முக்கு ஐம்பதாயிர அப்ப வந்து ஒன் இயருக்கு ஒரு லெட்ச ஆச்சா
ஆமா ஒன் இயர்க்கு ஒன் லேக் ஆயிரு
அதுதா இப்ப அந்த பைய அப்டி சொல்றா ஆனா எங்க கிளாஸ்ல ஒரு பைய இப்ப போய் சேந்திருக்கா எ கிளாஸ்ல முக் முக்காவாசி பேரு அங்க தா சேந்திருக்காங்க அந்த காலேஜுல
ம் ம்
அந்த காலேஜுல வந்து அந்த எங் சேந்த ஒரு பைய அந்த பையன்ட்ட நா பேசுனே அந்த பையனுக்கு வந்து ஒரு செம்மு க்கு முப்பத்தி மூணாயிர ரூவாயாமா
ஆ எனக்கு வந்து ஒரு செம்முக்கு வந்து ஃபார்ட்டி நீக்கம் செய்யு ம் அப்போ ஒன் இயர் இப்ப எவ்ளோ ஆய்டுச்சுனா எயி
ஆமா ஃபாட் ஏ அவ ஃபார்ட்டி ஃபையினா
யாரு
ஒன்னோட ஃப்ரெண்ட்டு ஒருத்தி இருக்கால்ல
ஃபார்ட்டி ஃபைவ்வா
ஃப்பாட்டி ஃபையின் சொன்ன மாரிதா எனக்கு ஒரு ஞாபக செரியா ஞாபக இல்ல ஃபார்ட்டினு ம்
ஹாஸ்டல் ஃபீஸ் எயிட்டி
ஆமா ஐயோ என்ன ஒரு வர்ஷத்துக்கா
ம் சிக்ஸ் மந்த்துக்கு சிக்ஸ் மந்த்துக்கு வந்து எவ்ளோனா ம் ஃபார்ட்டி
அப்போ ஒன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் ஆவுதா
ம் ஆமா வர்ஷத்துக்கு பாவ எங்கப்பா
ஆனா நா வந்து ஒரு ஃபீஸு கம்மியா இருக்கிற ஒரு காலேஜு பாக்கலா
ஏதோ எப்டியோ ஒரு டிகிரி முடிச்சா போது எதாவ்து ஒரு கவர்மெண்ட் காலேஜ்க்கு போய்க்லா
ஆமா ஆ எப்டி பிளேஸ்மெண்ட்டு ப்ளேஸ்மெண்ட்டே நல்ல காலேஜ்ஜுல நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்குன் சொல்லி தான எல்லா ட்டாங்க ப்ளேஸ்மெண்ட்டு கெடச்சு இப்ப எந்த பிரயோஜனமு இல்லன்றப்போ எதோ ஒரு காலேஜ்ல போய் சேர வேண்டியத்
இருக்குந்தா இருக்கு ந நல்லாதா இருக் சொன்னாங்க
பாக்கலா நீங்க ஆனா உங்க நீ படிக்கிற காலேஜுல எல்லா இப்போ சீட் ஃபுல்லா இருக்கு
ஆமா சீட் இல்ல ம் ம் இல்ல நீ சேந் வந்துருக்லால்ல
ஆமா இந்த ஐடியா முன்னாடியே வந்துர்ந்தா சேர்ந்துருக்கலா
பச்சின் சேர்ந்துருக்கலால்ல ஏ அவ கூட
எங்க அம் எங்க அம்மா அப்பவு சொல்லுச்சு ஏ ஒ ஃப்ரெண்ட்டுருக் கால அவ போறத பாத்துட் நீயு அந்த காலேஜு போ அப்டின்னு சொ
அப்ப நீ வந் அப்ப வந்துருக்கலான் நீ
ஏ இன்ஜினியருக்குதா படிப்பே அப்டின்ட்ருந்தே நானு
ம் இப்ப படு நல்லா இன்ஜினியரிங் ப தூக்கிட்டு இன்ஜினியரிங் தூக்கிட்டு அழுத்திரு ம் ஹும் வந்துருந்தா ஜாலியா இருந்துருக்கலா
நீ சொல் கேக்குறவுங்க எல்லா வந்து இன்ஜினியரிங் வேண்டா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்து படிச்சு தாலே நல்லா ஸ்கோப் இருக்கு இன்ஜினியரிங் வேண்டானு சொன்னாங்க
நா வந்து நெறையா பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்கூல்ல வந்து என்ன குரூப்னா நாங்க ஆட்ஸ் குரூப்னு சொல்றது காமஸ்ன்னு சொன்னா ஹையர் சீ அந்து அதுவா அது ரொம்ப ஈஸி என்னன்னு படிக்கிறவுங்களுக்குதா தெரியு ஈஸியா கஷ்டமா என்னன்னு அவுங்க என்ன ஸ்கோப் இருக்கு எதுக்கு படிக்கிறோன்னு அத விட்டுட்டு இது கஷ் அது வந்து ஈஸி நம்மு அது ஈஸியா பாத்துக்கலா அவ அவ என்னமோ அவுங்க படிச்சு முடுச் ச்ச மாரி ம் ஹும்
சேரி ஒரு அஞ்சு நிமிஷத்துல கூப்புற்றே
ம் செரி
ஆ
ம் இச்